ஹலோ கேக்குதுங்ளா வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்டாச்சிங்ளா
அ சாப்டாச்சுங்க நீங்க
ம் சாப்டாச்சுங்க இன்னு தூக்கோ வரலைங்ளா
தூங்கலான்னு போனே தூக்கோ வர்ல செரி கால் பண்ணி பேசலாமே அப்டினு சொல்லிட்
அப்டிங்ளா நானு தூக்கோ வர் லனு தாங்க ஃபோன நோண்டிட்டு இருந்த அப்பறோ பசங்கெல்லா படுத்துட்டாங்களா
ஆமா பாடுத்துட்டாங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கி
இன்னைக்கா நா தோச தக்காளி சட்னிங்க நீங்க நீங்க என்ன செஞ்சீங்க
ஆ நாங்க தோச ஆ தேங்கா சட்னி செஞ்சு சாப்
தேங்கா சட்னி வேற என்ன வேல நம்மளுக்கு எந்த தோசைய விட்டா வேற என்ன இருக் க்கு வேற எதுவுமே இல்லையே ஈஸியா வேலைக்கு போயிட்டு வந்த லேடிஸ்க்கு இதுதா ஈஸியான ஒரு ஜசேங்க ரெஸ்பி இல்லக்கா நைட்ல இதுதா ஈஸியா நம்ம செய்ய முடியுல
ஆமா ஊத்துனமா சுட்டோமா சாப்டோமாங்
தமா போய் படுத்தமா அவ்வளோதா செஞ்சுட்டுர வேலைக்கு புது புதுசு புதுசாலா யோசிச்சு செய்ய முடியாதுங்க
ஆமா ஆமா கொஞ்சோ நேரோ அந்த ரெஸ்ட் எடுக்றது நம்ம அந்த கொஞ்சோ நேரோ தா அதலயு சாப்பாடு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணினு உட்காந்
டைம் வேஸ்ட் பண்ணினு உட்டா போது அந்த தோசையை கூட பசங்க யார்னா சுட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு பத்துக்கலா அப்படின்னுதா தோணுது எங்க வந்து அதையு செய்யணுன்ற ஒரு இதுவே வரதில்ல காலையில எழுந்ததுலேருந்து படுக்கிற வரையுமே வேலையாக இருந்தா எப்டி
ஆமா ஆமா எப்டி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு நாலு
போச்சுங்க ஒரு ஒரு இதுவா போயிடுச்சு உங்களுக்கு எப்டி போச்சு ஜாலியா போச்சுங்களா
இன்னைக்கு ஜாலியா போச்சுன்றத விட போச்சுனுத சொல்லணு சுமாருதாங்க சொல் சொல்ணு ஆமா இன்னைக்கு என் கூட ஒ
ம் சொல்லுங்க
இது ஒரு டீச்சர் வந்து லீவ் போட்டாங்க அதுனால அவுங்க கிளாஸையு சேத்து நானே பார்த்ததுனால வேலை கொஞ்சோ அதிகோம் ஆமா அது இல்லாத சரி டைம்க்கு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு பாத்தா அங்க சாயந்திர டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒண்ணு வச்சு கொஞ்சோலேட் பண்றாங்களா
ஆமா
அங்க இருந்து வந்து அங்க கொஞ்சோ இந்த வேன்ல எல்லா பயணோ பண்ணி வீட்டுக்கு வரறதுக்கு ஆறு மணி ஆரை மணி ஆயிடுது
பரவாயில்லையே நீங்களாவது ஆறு மணிக்கு வந்துடுறீங்களே நாங்க வறது காலையில பத்து மணிக்கு போன நைட்டு பத்து மணிக்கு தா வருமே இங்கே வந்து நாங்க திருப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்க ரெண்டு மணி ஆயிடுது திருப்பு காலையில எழுந்து திருப்பு அதே வேலைய தா செய்யணு
இவ்வளோ உடம்பு இது கஷ்டப்படுத்துக்கிறீங்கல்ல
உ
இந்த மாதிரி கஷ்டப்படு போது நம்ம உடம்பு கொஞ் கொஞ்சோ ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும்னு மட்டு கொஞ்சோ சொல்றீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க
ஹெல்த்தியா வச்சுக்கணுனா நல்லா தண்ணி குடிக்கணு நேறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்காம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணு அப்றோ பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியோ சிறுதானியம் இருக்குது இல்லூங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி காலையில ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோ ஹெல்த்தியா இருக்கு அப்றோ வெஜிடபிள் சாலட்டு ஃப்ரூட் சாலட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்னால காலையில பார்த்தீங்கன்னா சாப்ட்டு போக முடியுமனா நா இத்தனைக்கு பத்து மணிக்கு தா போறேன் ஆனாலு எனக்கு சாப்படுறதுக்கு டைம் இருக்காது
வீட்டுல இருக்கிற எல்லா வேலையு செஞ்சுட்டு போறதுக்கு
ட்டு போறதுக்கு எனக்கு டைம் இருக்காது நான் ஏதோ போ பசங்களுக்கு இந்த பழோ எல்லா நறுக்கி தர இல்லைங்களா மத்தியத்துக்கு ஸ்நாக்ஸ்கு அதுவே நானு கட் பண்ணி எடுத்துட்டு போய் நானு அப்ப போய் சாப்பிட்டுக்கிறது அதுதா
டெய்லி ஒரு முட்ட சாப்பலாமா இவுங்களால இப்டி செஞ்சு எடுத் ட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒரு முட் ட வேக வச்சு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு முட்ட சாப்ட்டிங்கனாலே போதுமே
கண்டிப்பா கண்டிப்பா சாப்ட்டா போதும் தா ஆ அதயு மாரிதா சாப் சாப்பறோம் நா அதெல்லா சாப்பறது இல்லன்னலா சொல்ல முடியாது அதையுமே தா சாப்பறோம் இந்த இந்த மாரி ஆ அது எனக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி நா எதையும் அதாது எனக்குன்னு டைம ஒதிக் கி நா எதுமே பண்ணிக்கறதுல்ல எல்லாமே பசங்களுக்கு பண்ணிட்டு ஆன் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸல்லா ரெடி பண்ணி அனுப் வச்சிட்டமா சரி அவங்க போனா போதும் அப்டின்ற மாரி இருக்கு எங்கெங்க நம்மள நம்ம கவுன்ச்சுக்கற அளவுக்கல்லாம் நா ஒன்னும் இது ஆகல நீங்க எப்டி நீங்க எப்டி மெயின்டெயின் பண்றீங்க
நா மெயின்டெய்ன் பண்றதுல்லா இல்லிங்க காலேல வழக்கம் போல ஆறு மணிக்கு எழுவேன்
உம் திருப்ப மறுபடியும் ஆறு மணியா
மொதல்லருந்து மொதல்ல இருந்து ஆமா எழுவன் இருக்கற வேலய பாத்திரம் ஏதாது இருந்த எடுத்து போட்டு கழுவிட்டு வீட்ல என் பெரிய பொண்ணு ஏழு பத்துக்கே வந்துரும் அவ ஸ்கூல் வேனு
ஆ ரொம்ப கஷ்டம் இல்லைங்க
ஆமா ஆமா டெய்லி அதனால இருக் அதுதா சொன்னனே ஆறு மணி எழுப்
ஆறு மணிக்கு எழுந்தீங்கன்னா என்ன இவ்ள சீக்கரத்துல ஏழு பத்துக்குள்ள அவங்களுக்கு தலவாரணும் அந்த மாரி எல்லாம் பெரிய பொண்ணுன்னு வேற சொல்றீங்க இல்ல அவங்களே பண்ணிப்பாங்களா
பெரிய பொண்ணா இருக்கறதுனால அவங்க பண்ணிக்கறாங்க தல மட்டும் வாரி விட்டா போதும் இந்த கொழம்பு இதல்லா செய்யறது இல்ல நானு ஏதாது ஒரு வெஜ் டபிள் ஒரு நாளைக்கு ஒரு காய் சாப்பணும் அதனால சாதம் மட்டு வடிச்சுட்டு ஏதாது ஒரு பொரியல் செஞ்சேன்னா அதுவே பெசஞ்சு சாப்ட்டுக்குவாங்க
ஏங்க ஏழு மணிக்கே வருது ம் ஹையர் க்ளாஸ் படிக்கறாங்களா
ஆமாங்க பதினொன்னாவது படிக் கிறா அதுவு அ கொஞ்சோ தூரமா போணு அவுங்க ஸ்கூல்க்கு
உம்ஹூம் ஏ ம் பக்கத்துல ஏதாது பாத்து போட்டுக்கலா இல்லிங்களா ஹையர் கிளாஸ் படிக்கறா கொஞ்சோ அவளுக்கு கொஞ்சோ இதுவா இருக் கும் இல்லிங்களா அவ்ள லாங் டிரவல் பண்றதுனால அவங்களுக்கு எதுவும் டிஸ்ட பன்ஸா இருக்காதுங்களா
ஒடம்பு கொஞ்சோ இதுவாதா இருக்குது சோர்வாயிட்றா சாயிந்தரம் ஆனா இருந்தாலும் அவுங்குளுடைய படிப்பு அப்டினு வரும்போது பசங்களுக் படிப்பு முக்கியம் இல்ல ஒரு வருஷோ ரெண்டு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ கொஞ்ச கஷ்டப்பட்டாங்க அப்டினா அப்றோ அவுங்க பழகிடுவாங்க இப்போ இந்த கொஞ்ச தூரம் கஷ்டத்த பாத்தா அவுங்க வெளில எல்லா காலேஜ்லா போனாங்கனா நறைய அவுங்க பயணம் பண்ற மாரி இருக்கும்
கண்டிப்பாங்க இப்ப இருக்கற பசங்களுக்கு வெளி உலகத்த கண்டிப்பா நம்ம சொல்லி குடுக்க வேண்டியதா இருக்கு எப்டி பண்றது ஒன்னு தப்புன்னல்லா சொல்லல ரொம்ப தொலைவா அம்ச்சி படிக்க வெக்கறது அவுங்களுக்கு கஷ்டமா இருக்காதா ஏனா இப்ப ஹயர் கிளாஸ் படிக்கிறாங்கன் சொல் றீங்க மேல் படிப்பு படிக்கறாங்கன் சொல்றீங்க அ பாத்தீங்னா அவுங்க அங்க போயி படிக்கற்தில்லாம இது பிளஸ் பாத்தீங்ன்னா போக்குவரத்து வரது போறது ரொம்போ இதுவாகுவாங்க இல்லிங்ளா
ம் ஆமா கொஞ்சோ கஷ்டதா பட்றா இருந்தாலு ஒரு ஆறு மாசோ ஏழு மாசோ அது கொஞ்சோ பயணம் பண்றது கஷ்டமாதா இருக்கு அப்றோ பழகிட்டாங்க அப்டினா சரியா போய்டு
ம் அவுங்களுக் என்ன குடுத் அனுப்பறீங்க காலைல
காலைல நானு கம்பு கூழ் செய்வங்க
ம்
காலைல டிஃபன்க்கு கம்பு கூழ் குடிச்சிட்டு ஒரு க்ளாஸ் பால் குட்ச்சிட்டு போவாங்க மதியோ டைம்லதா அது எதாது ஒரு சாதோ வடிச்சிட்டு கம்ப்பல்சரி எதாது ஒரு காயி
காய் பொரியல் இ ஆமா இ ஏனா அவுங்க அவ்ளோ தொலைவு போறாங்கனா அவுங்களதா நீங்க மொதல்ல பாத்துக்கணு ஏனா படிக்கிறது இவ்ளோ தொலைவு கஷ்டமா இருக்கு ட்ராவல் பண்றதெல்லா பாத்தீங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவுங்களுக் கு நீங்க காலைல இந்த மாரி சிறுதானியம் அதுக்கப்பறோ அவுங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முட்ட குடுத்தீங்கனா கூட ஓ ஓ யூஸாதா இருக்கு
ஆமாம் ஆமா யூசாதா இருக்கு குடுக்கறோ எப்டியு வா ஒரு நாளைக் ஒரு மு ட்டையில ஒரு நாள் விட்டு ட்டைல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ப வசதிக்கு தகுந்த மாரி குடுத்துன்தா இருக்கே அ மத்தபடி அந்த பழங்க கொஞ்சோ குடுக்கற
ம்
இது மாரி குடுத் தா மெய்ன்டென் பண்ற பால் இதெல்லா கொஞ்சோ அவுங்க ஒடம்புக் தகுந் மாரி கொஞ்சோ சத்தான சாப்பாடா குடு த்துட்டு
ம்
பழக வெக் வெக்கிணு என்ன பண்றது சாப்ட மாட்டன்றாங்ளே
ஆமாங்க அவ்ளோ தொலைவு போய்ட்டு வராங்கல்ல அவுங்களுக்கு சாப்பட்ணுன் கூட தோணாது எ எப்படா போயி நம்ம எப்புடி வேல செஞ்சிட் வந்து எப்படா படுத்துக்றோ படுத்துக்லா அப்டின்ற ஒரு எண்ணோ வருமோ அந்த மாரி எண்ணோ அவுங்களுக்கு வரு இருந்தாலு அவுங்க என்ன பண்றது படிச்சி தா ஆகணுன்ற ஒரு சுச்வேஷன்ல இருக்காங் இல்லியா
ஆமா ஆமா இப்ப படிச்சி இந்த ரெண்டு வர்ஷோ அத கழியற்த்துக்குள்ள அய்யோ ரொம்ப கஷ்டப்பட்றா போய்ட்டு வரத்துக்கே ம் அப்றோ உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க
அ எம்பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து ஒன்பதாவ்து படிக்கறா பைய வந்து ஏழாவ்து படிக்கிறா
ம் ம்
நானுமே ஆ நானுமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சோ தொளைவா தா போட்டுருந்த அவுங்க கஷ்டப்படுறத பாத்து இது செட் ஆகாது அப்படின்ட்டு நா பக்கத்திலே இப்போ ஸ்கூல் சேத்தி விட்டுட்ட
பரவாயில்லேம்மா அந்த அவுங்க பர்ஸ்ட்டு போயிருந்த ஸ்கூலுக்கு இ
அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா அது அந்து மாரி இங்க வராது இருந்தாலும் பசங்க ஓகே அந்தம் அதாவது எனக்கு இது பரவால்ல ன்ற மாரி சொல்றாங்க சரி எங்க போனாலு எ பசங்க அப்டே அந்த எட த்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிறாங்க அதனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையு இல்ல இந்த ஸ்கூல்ல தா படிப்ப அந்த ஸ்கூல்ல தா படிப்ப அப்டின்ற மாரி எதுவு சொல்லல எ பசங்க
ம் அப்படி தாங்க இருக்கணு
எங்க போட்டாலு ம் அ புரிஞ்சிக்கின்னு அதுக்கு தகுந்த மாரி மாறிக்கிறாங்க அதனால எனக்கு எது கஷ்டோ தெரியல இல்ல அவுங்களுக்குள்ள கஷ்டோ இருந்தாலு என்கிட்ட சொல்லாம இருக்காங்களான்னு எனக்கு தெரியல
ஓ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது அந்த விட்டு குடுத்து போறது அதெல்லா நறைய இருக்கும் போல இருக்கு சகிப்புத்தன்மை
சகிப்பு தன்மை ஆமா நிஜமாவே சகிப்பு தன்மை இருக்கிறதுனால தா அப்படி பண்றாங்க
ம் நல்லா படிக்க படிச்சத படிக்க சொல்லுங்க
கண்டிப்பாங்க அது தாங்க பண்ணணுன்னு நனைக்கிற
படிப்பாங்க
ஆ பசங்க பாத்தீங்கன்னா கொஞ்சோ டல் ஸ்டூடெண்ட் தா அதனாலதா நா அங்க போய் போட்ட அதுல பாத்தீங்கன்னா பசங்க பயந்து ஒரு விதமா அ படிக்கிறத வந்து புரிஞ்சு படிக்க மாட்டேன்றாங்க எப்படின்னா அத அப்டே மனப்பாடம் பண்றாங்க மனப்பாடம் பண்ணி அத அப்டே போய் டெஸ்ட்ல இந்த மனப்பாடம் பண்ணி அப்டே வாந்தி எடுக்கற மாரி எழுதிட்டு அதுக்கப்பறோ அந்த டெஸ்ட்ட எழுதன்த மறந்து போயிடுறாங்க அது அப்டே மறந்துடுறாங்க அத புரிஞ்சு படி சைங்னா படிச்சாங்கன்னா எப்படின்னா அது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா திருப்ப அது அப்டே ஞாபகோ வரு அத புரிஞ்சு படிக்கிறது இல்ல அவுங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க
பரவாயில்லைங்களே நீங்களே நறைய டிப்ஸ்சு சொல்றீங்க புரிஞ்சு படிக்கணும்னா இது அவுங்க சொல்றத நீங்க சொல்றத கேட்டாலே அவுங்க நல்லா படிக்கலாமே
இ எங்கங்க எங்க கேக்குறாங்க இப்ப இருக்கிற பசங்க எங்க கேட்டுக்கறாங்க நம்ம பேசறத ஏதாவது காது குடுத்து கேக்குறாங்களா அப்பத்திக்கு தலை ஆட்றாங்க ஆ ஆ சரிம்மா அப்டே பண்றமா அதுக்கப்பறோ ஒன்னும் பண்ண மாட்டேன்றாங்க என்னா பண்றது அவுங்கள அடிக்கவும் முடியல திட்டவும் முடியல திட்டறதுக்கும் பயமா இருக்கு அடிக்கிறதுக்கும் பயமா இருக்கு இந்த காலத்து பசங்கல உங்களுக்கே தெரியாததா சும்மாவே என் நம்பல்லாம் அந்த காலத்துல நம்போ நைன்டிஸ்கிட்ஸு நம்பல்லா அப்போ எவ்ளோ அடி வாங்கி ப்போ எவ்ளோ திட்டு வாங்கிருப்போம் இருந்தாலு அப்பா அம்மன்ற ஒரு பயோ இருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்க அந்த மாரி பயப்படுறாங்களா இல்ல இல்ல நம்மளவே கேட்டாக்க மூஞ்ச தூக்கி வச்சு வச்சுக்கிறாங்க சாப்பிட மாட்டேன்றன்றாங்க எனக்கு வேணானனு போய் படுத்துக்கறாங்க
ஆமா ஆமா சரிங்க வேற ஒருத்தர் வராங்க லைன்ல என்கிட்ட பேச னதக்கு நன்றிங்க
ஓக்கேங்க நன்றிங்க பாய்
ம்